ஹலோ வணக்கம்ங்க நல்லா இருக்கீங்களா ஆ நானு நல்லா இருக்கேங்க இன்னைக்கு நாளு உங்களுக்கு எப்டி போச்சு
ஆ காலையில எந்திரச்சது நல்லா போச்சு பூஜைக்கான வேலைகல்லா சும்மா கிளீனிங் ப்ராசஸ் லா ஆரம்பிச்ச கொஞ்சோதா பண்ணிருக்க
அப்டிங்களாங்க நீங்க எப்பவுமே காலையில வந்து பூஜை பண்ணுவீங்களா இல்ல சாய்ந்தர நேரத்துல வந்து பூஜை பண்ணுவீங்களா
ஆ நா வ பாதி நேரோ பாத்தீங்க அப்டின்னா கண்டிப் இப்ப சாயந்திரமாதா பண்ணுவ ஒரு சில நேரத்துல காலையிலயே பண்ணிடுவ
பரவாயில்லங்க காலையில பண்றதும் நல்ல விஷயந்தான் சாய்ந்தரோ பண்றதுமே நல்ல ஒரு அனுபவமா தா இருக்குங்க ஆ ஒரு விடிய காலையில பண்ண முடியாது நம்மளுக்கு வேலைகளு இருக்கு ஆனா ஒரு ஒரு வெயில் வரதுக்கு முன்னாடி நம்ம பண்ண பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கு ஆ மதிய நேரத்துல நம்மளால பண்ண முடியாது அப்டி பண்ண முடியல அப்டின்னா நம்ம ஏ ஏ ஈவினிங் டைம்லேயே நம்ம வந்து மாலை டைம்லேயே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க
அதுக்கப்பறோ எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே கொஞ்சம் வேலை இருக்குங்க ஒரு கடைக்கு போனுங்க ஆட்டோல தாங்க போலான்னு இருக்கேன்
அப்டியா வண்டி இல்லையா உங்ககிட்ட
வண்டி இல்லங்க பைக்கு தாங்க இருக்காது எனக்கு ஓட்ட தெரியாது கணவர் தான் ஓட்டுவாரு ஆ ஸ்கூட்டி தான் எனக்கு ஓட்ட தெரியும் ஆனா நாங்க அத வச்சுட்டு இல்லங்க அதனால ஆட்டோ புக் பண்ணி வந்துருவாங்க புக் பண்ணா ஒரு டென் மினிட்ஸ்லயே வ ருவாங்க நீங்க பக்கத்துல வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாரி இருக்கோங்க அங்க வந்து குழந்தைக்கு வந்து ஒரு விளையாட்டு பொருள் வாங்கணும்னு சொல்ட்டு போலான்ட்டுருக்கேங்க நானு
சரிங்க சரிங்க போயிட்டு வாங்க கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வாங்கி குடுத்தோன்னா அவுங்க வந்து ஜாலியா விளையாடுவாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்
ஆமாங்க அந்த கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நா கூட்டிட்டு போறேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா நறைய பொருட்கள் வந்து விளையாட்டு பொருட்களும் சேரி டிரஸ் பசுங்களும் செரி ரொம்ப கம்மியா இருக்கோங்க நல்ல குவாலிட்டியாவும் இருக்கோங்க ரொம்ப கம்மியாவும் இருக்கும் ஆ அது வந்து நம்மளுக்கு அந்த கடைக்குள்ள போயிட்டோனா எதுவுமே நம்ம வாங்காம வெளியே வர மாட்டோ அவ வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய வீடியோலா பாத்துட்டு இந்த டென்ட் ஹவுஸ்லாம் கேட்டாங்க சேரி சொல்லிட்டு அது வாங்கலாம்னு சொல்லிட்டு நா போனுங்க அவன் தம்பியை வந்து வரதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன் ஆனா நேரம் ஆயிடவே என் பையனையும் ஆட்டோலயும் கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வருவாங்க
கூட்டிட்டு போங்க ஏனா கொழந்தைங்களை கொஞ்ச வெளிய கூட்டிகிட்டு போனோம்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வெளையாட்டுல வந்து கொஞ்சம் சாப்பிடவும் ட்ரை பண்ணுவாங்க வெளையாட்டு
ஆமாங்க வெளையாட வெளையாட தான் அவங்களுக்குமே பசி உணர்வு வந்து வரும்ங்க வீட்லயே இருக்கும் போது அந்த அளவு பசியும் எடுக்காது அஹ் தூக்கமும் வராதுங்க ஆனா வெளியே போயிட்டு வந்தா போதுங்க டயர்ட்ல எவ்வளவு நேரம் வேணா தூங்குவாங்க பசியும் எடுத்துக்கோங்க அத நெறைய வந்து நானுமே பா்த்திருக்கேங்க
கண்டிப்பா கண்டிப்பா கொழந்தைங்களுக்கு எப்பவுமே வெளியே போகணும் அவங்கள பிரீயா வெளையாட விடணும் அவங்களுக்கு தேவைன்றது அவங்க கேடக்குறது எல்லாமே வாங்கி கொடுத்தோம் அப்டினாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்றது எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க
ஆமாங்க கொழந்தையோட வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா வெளையாட்டு வந்து ஒரு பெரிய பங்கு வந்து இருக்குங்க அவங்கள சின்ன வயசுல இருந்தே நம்ம நல்லா வெளையாட்டு விஷயத்துல வந்து ஊக்கப்படுத்தி விடனும்ங்க ஏ என்ன அவங்க விளையாடும் போது அவங்களுக்கு அவங்க யாருன்றதே அவங்க தெரிஞ்சுிக்கிறாங்க அவங்களுக்கு அஹ வலிமை வரும்போது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையையும் வருதுங்க அவங்க உடம்பு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா
கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க கொழந்தைங்க வந்து தனியா வெளையாட விடணும் பழக்கப்படுத்த ணும் இங்க எங்க வீட்டுல பக்கத்துல ஒரு கொழந்த வச்சிருக்காங்கங்க வெளியவே அனுப்ப மாட்டாங்க கொழந்தைய வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ளே வச்சு அந்த போனே கொடுத்து உட்கார வச்சுட்டு ஆஹ் எல்லாமே பழக்கப்படுத்துவாங்க ஃபோன் தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த எலக்ட்ரானிக் சிங்ஸ் தான் கரெக்ட கொடுப்பாங்க இந்த வயசல அந்தபுள்ளைங்க கண்ணாடியிலாம் வேற போட்டுருக்கு நீங்க சொல்ற மாறி வெளியே கூட்டிட்டு போய் அவங்க வெளையாட வச்சு எல்லாமே பண்ணுனா அவங்க யாருன்றது அவங்களே தெரிஞ்சு ப்பாங்க கீழ விழுந்து எல்லாத்தையுமே கத்துக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆஹ் புத்துணர்ச்சி குடுக்கும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே
ஆமாங்க இப்ப எனக்கு தெரிஞ்சவங்களயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து ரெண்டு பேரும் வேலைக் கு போறாங்க அவங்க பாட்டி தாத்தா தான் பாத்துக்கறாங்க ஆனா வந்து எப்படி அவங்க வளக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கொழந்தைங்க இப்ப கண்ணாடி போட்டுருச்சுங்க அவங்க அப்பா அம்மா வந்து கண்ணாடி போட்ட பழக்கம் இருந்து போட்டா ஓகே நம்ம வந்து ஜெனிடிக்ஸ்னால போடுறாங்கன்ற மாதிரி இருக்கலாம் ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே வந்து கண்ணாடி போடுற பழக்கம் இல்ல ஆனா இந்த கொழந்தைங்க வந்து போட்டிருக்கவே எனக்குமே வந்து என் பையன் போன் பாக்கும்போ தெல்லாம் எனக்கு பயங்கரமா வந்து ஒரு பயம் வந்துருங்க இப்ப என் நானும் கணவரும் வந்து கண்ணாடி போட்டது இல்லைங்க ஆஹ் இப்ப இவன் எதனா கண்ணாடி போடுற மாரி ஆய்டுமோ போனா அவ்ளோ கிட்ட போய் போய் பார்ப்பான் எங்க அம் அம்மாவும் என்னை திட்டுவாங்க எதுக்கு வந்து இந்த போன குடுக்கறேன்ட்டு நம்மளுக்கு எப்பனா ஒரு சில டைம்ல நம்மள மீறியே அவங்க எடுத்துடுறாங்க நம்மளும் வேலையா இருக்கும் போது எ இந்த வேல முடியணு கொஞ்ச நேரொ இவெ அமைதியா இருந்தா போதுன்ற மாரி நம்ளுக்கு இருக் குங்க ஆனா நம்ம வந்து அதே நேரத்துல வந்து அவுங்க கையிலெந்து அ நம்ம வேல முடிக்கிற்துக்காக ஃபோன குடுக்குறோ அதே நேரொ அது மைண்ட்லே வெச்சுட்டு அத புடுங்கற்துக்கு ட்ரை பண்ணுங்க
கண்டிப்பா கண்டிப்பா கரெக்டா சொல்றீங்க நம்ளுக்கு வேலையு ஒரு வேல செய் பாத்துக்கணு கொழந்தையு பாத்துக்குணு கூட யாருமே பாத்துக்கறதுக்கு இல்லனா வந்து கொஞ்சொ கஷ்டமா தா இருக்கு கொழந்தைங்கள ஹேண்டில் பண்ற விதல்லா ஆனா நீங்க முயற்சி பண்றீங்க பாத்துக்கிறீங்க
ஆமாங்க அதுக்குன்னே இப்ப இப்ப வந்து என்னன்னா இதெல்லா லீவு நேரத்துலங்க இப்போ ஸ்கூலுக்கு போவே எனக்கு கொஞ்சொ பரவால்லங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மண் நேரன்னா மூனு மண் நேரன்னா ஸ்கூல்ல இருக்குறாங்களா அங்க அவுங்கட்ட நெறைய விஷ்யங்கள் சொல்லி தருவாங்க அப்டியே வந்து கொஞ்சொ அசதியு ஆயிடு அவனுக்கு வந்தானா சாப்பாட ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்பறமா வந்து பாத்திங்கன்னா முடுஞ்ச அளவுக்கு மதியத்துல வந்து தூங்க வச்சுருவேங்க
கண்டிப்பாங்க கொழந்தைங்க அங்க போய் கத்துக்குறாங்களோ இல்லையோ ஒரு நாலு பேரு கொழந்தைங்களோட கொழந்தெங்க வெளையாட்றது பாக்கறது அதுவே அவுங்களுக்கு வந்து கொஞ்சொ சந்தோஷமா இருக்கு டயடாவு இருக்கு வீட்டுல வந்து கொஞ்சொ சாப்பிட்டு தூங்குவு செய்வாங்க உங்களுக்கு கொஞ்ச நேர் ரெஸ் டு கெடைக்கு
ஆமாங்க இப்ப வந்து பாத்திங்கன்னா இந்த காரு மாறி வச்சுட்டு இருக்காங்க ரிமோட் காரு வச்சிருக்கா அப்றொ கா அ காரு குட்டி காரு இருக்குல்லெங்க உக்காஞ்சிட்டு ப கொழந்தைங்களே ஓட்டுவாங்கள அந்த மாயி வாங்கி குடுத்துருக்கோங்க சின்ன வயசுல வந்து பாடேக்கு வந்து வாங்கி குடுத்தாங்க அவுங்க தாத் தா அந்த மாயு வாங்கி இருக் இருக்குங்க அது அதுவுமே ஓட்டுவா நா வந்து என்ன பண்ணுவே ரொம்ப நேரொ அவெ ஃபோனே பாத்துர்ந்தா நா வந்து மெரட்ட ஆரம்பிச்சிடுவே அ வி விஹான் இந்த மாதிரி வந்து நீ போது ஃபோன கீழ வெயி கார் ஓட் டு அப்டின் சொல்லிட்டு நம்ம எழுந்து அவ கூட வந் து ஓட்டு அம்மா பாக்குறே சூப்பரா ஓட்டுற இப்டி இப்டி சொன்னெனா அவ ஒடனே வந்து சந்தோஷமா வேக வேகமா ஓட் ஆரமிச்சுருவா முன்னாடி போவா பின்னாடி போவா அந்த மாறி இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு வேல இருக்குன்னா நம்ம வந்து அந்த வேலைய வந்து க அ நடந்துட்டே செய்ய முடியுன்னா கூட அ அவ கூடயே அப்டே பேசிட்டே வந்து கார் ஓட்டு நானுமே வந்து இப்ப சமையல் வேல இருக்குங்க இப்ப ரசொ எதனா செய்றேன்னா புளி அப்பறொ தக்காளில்லா கரைப்பே அப்பென்னா பண்ணுவா அந்த டைம் வந்து எடுத்துன்னு வந்துருவா தம்பிக்கிட்ட நீ இந்த வந்து வேலைய பண்ணு ஃபோன் பாக்காத நா உ கூடவே பேசுறே அவனுக் கு வந்து அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஃபோன்ல அந் தளவு விரும்ப மாட்டா வேற வழியே இல்லாம போர் அடிக்குந் தா ஃபோன் பாப்பா ஆனா முடிந்த அளவுக்கு வந்து நம்ம எப்பய்மே கொழந்தெங்க வந்து என் மைண்ட்லே வச்சுப்பேங்க நானு அந்த மாரி இருந்தாதாங்க ஏன்னா வேற வழி இல்லாம நம்ம குடுக்குறோ ஆனா அந்த அதுக்கு அத வந்து நம்ம ரொம்ப அதிகமாவு அவுங்களுக்கு பாதிப் கண்டுக்காம விட கூடாதுங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி இங்கெருந்து நீங்க வந்து பாட்டி வீட்டுக்கினு போனீங்க அப்டின்னா கொழந்த நல்லா வந்து எல்லாரு கூடயே பழகுவானா நல்லா இருப்பானா ஜாலியா இரு
அய்யயோ பாட்டி வீட் ட்டுக்குலா போச்சுன்னு வச்சுக்கோங்க சுத்தம் ஃபோனே எடுக்க மாட்டாங்க அவனுக்கு அவ கூட ஒருத்தன் பேசத்துக்கு யாருன்னா இருந்தா கூட போதுங்க அவன் சந்தோஷமா அவன் பாட்டுன்னே இருப்பாங்க இந்த ஃபோன் வந்து அவனுக்கு புடிக்காதுங்க வேற வழியே இல்லாம நம்மதா எங்க கூட இருக்கும் போது நா எங்களுக்கும் வேல இருக்கவே எதனா வந்து அவன் எடுத்து ப பயன்படுத்தும் போது சில டைம் வந்து நாங்க சொ சொல்ல மாட்டோ ஆனா நா டைம் வந்து பாத்துட்டே இருப்பங்க ரொம்ப வந்து ஃபோன் பாக்குறமாரி இருந்துச்சுன்னா நா பயங்கரமா திட்டிட்டு ஃபோன வந்து புடுங்கி வச்சிருவே புடிங்கி வச்சுட்டனா அவன் அழுவானும் இது பண்ணும் போது நம்ம என்ன பண்ணனும் அடுத்து அவ அவன் கூட போய் டைம் ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவங்க பண்ணிட்டோன்னா அவன் அமைதி ஆயிடுவா வா தம்பி நம்ம வந்து பார்குக்கு போலா வா அம்மா கூட வா நம்ம போய் பால் வாங்கினு வரலாம் கடைக்கு போலா அப்டின்னு சொல்லிட்டு கடைக்கு போம்போதும் சரிங்க சும்மா நம்ம எதையாவது அவங்க கிட்ட பேசிட்டே போனோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷங்க சும்மா நம்ம கைய பிடிச்சு குட்டின்னு போகாம எதையாவது பேசிட்டே இருக்கலாங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கரெக்டா தா சொல்றீங்க கொழந்தைங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து கூட யாரருன்னா பேசிட்டே இருக்கணும் நம்மளே தா பாக்கணும் நம்ம கூட டைம்ஸ் ஸ்பென்ட் பண்ணுன்னு நெனைப்பாங்க ஆனா நம்ம வந்து கொஞ்சம் வேல ஆ இருக்கத்துனால நம்ம கொழந்தைங்கள கண்டு இல்ல அப்டின்னா கொழந்தைங்க ரொம்ப சேட்ட பண்ணுவாங்க அந்த வேலையில வந்து நீங்க வந்து கூடந்து பாத்துக்கறீங்கள பரவால்ல
ஆமாங்க இப்ப எங்க அம்மால்லா வரம் போது கொஞ்சம் எனக்குமே ஹெல்ப்பா இருக்கோங்க அவங்க வந்து வந்தா அவன் என கண்டிக்கவே மாட்டான் அவங்க பாட்டி கூடவே வெளையாடிட்டு இருப்பான் பேசிட்டு இருப்பான் அவங்க பாட்டியும் வந்து வெளிய கூட்டின்னு போவாங்க அந்த மாரி இருக்குங்க அப்ப வந்து நம்மளுக்கு ஸ் சில விஷயங்கள்லா நம்ம வீட்ல வந்து எதுனா துணி மடிக்காம வச் வச்சிருப்போ இல்ல எதனா ஒரு வேல இருக்கோம் ரொம்ப நாளா செய்யலாம் ஆனா டைம் இல்ல கொழந்த அந்த மாரி இருக்க வேலயெல்லா நா முடிச்சிடுவே ஓ எங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா நெறைய எனக்கு வந்து ஆ ட்ரெஸ்ஸு இதெல்லா எல்லா அடிக்கி குடுத்துட்டு போவாங்க வீடெல்லா நெறைய சுத்தம் பண்ணி வச்சுட்டு போவாங்க ஆ அதனால கொஞ்சம் கொஞ்சம் இவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்து போனா ஒரு வாரோ இருந்துட்டு போனா எனக்குமே உதவியா இருக்குங்க
கண்டிப்பா கண்டிப்பா கொழந்தைங்க வந்து அ பாட்டி தாத்தா கூடல்லா வந்து நேரத்த கழு வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரியவங்கல்லா சொல்றதெல்லா கேட்பாங்க நல்லபடியா வளருவாங்க வந்தாலுமே உங்களுக்கும் கொஞ்சம் நல்லாதா இருக்கும்
ஆமாங்க சரியா நீங்களும் சொன்னிங்கங்க ஆ என்னதா இருந்தாலும் ஒரு ஒரு ஒரு ஃபே கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி தனி குடு த்தனமாக இருந்தாலும் சரி நெறைய விஷயம் நன்மைகளும் தீமைகளும் இருக்கு க்கு ஆ அதெல்லா வந்து அவ ங்கவங்களுக்கு இருக்கமோது தெரியுங்க இப்ப நா தனியாருக்குமோது கொழந்தைக்கு மட்டும் எனக்கு என்னன்ன இன்னொரு கொழந்தருந்தா தெரிஞ்சுக்காத அந்த ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு ஆனா வந்து இப்ப நம்ம தனியா இருக்குமோது என்னன்னா அவங்க அவங்க அவங்கத் தனித்தனியா சமச்சு சாப்ட்டுருக் க்காங்களா நம்ம வேலைக்காக் வந்துருக்கோ வேணும்னே தனிக் குடுத்தணம் வர்ணுன்னு வர்ல வேலைக்காக வேற ஊருக்கு வந்திருக்கோ அப்டி இருக்கும்மோது என்னன்னா நம்மளுக்கும் ஒரு சுதந்திரம் வந்து இருக்கோங்க நம்மளால முடிலன்னா படுத்துக்கலா எப்ப ஓணா எழுந்துக்கலாம் சமைக்கலாம் அந்த மாரி விஷயங்களாம் வந்து நெறையவே இருக் போங்க ஆ அதனால தாங்க
சரிங்க சரிங்க உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம்
ரொம்ப மகிழ்ச்சிங்க அடுத்து மீன் டு வந்து அடுத்த அழைப்பில வந்து சந்திக்கலாங்க நன்றிங்க
நன்றிங்க